ம்
ஹலோ சார் நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே மேடம் நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆஹ் நா நல்லா இருக்கே சார்
சாப்ட்டிங்ளா
ஆஹ் நா இப்போ தா சாப்ட்டே இன்னிக்கு வீட்ல எதுவு சமைக்கல அதனால நா ஒரு நல்ல ஹோட்டல்ல நா பிரியாணி வாங்கி சாப்ட்டே செம்ம ஃபில்டா இருக்கு
சூப்பர் அப்போ நல்லா ஃபுல்லா சாப்ட்டுடிங்க பிரியாணி
ஆமாங்க சார் மட்டன் பிரியாணி
சூப்பர் மேடம் நல்லிலா வந்துச்சிங்ளா
நல்லியா இருந்துச்சுங்க சார் சம்ம டேஸ்ட்டா இருந்துது இப்பதா சாப்டுட்டு சேரி உங்ககிட்ட பேசுவோமே கொஞ்ச நேரோ அப்புடின்ட்டுதா கால் பண்ணே
கண்டிப்பா சூப்பர் மேடம்
ஆ நீங்க என்ன சார் சாப்ட்டீங்க
நா சாம்பார் சாதமு ரச சாதமு வீட்ல
ஏ சார் அசைவோ எடுக்லையா
இல்ல மேடம் இன்னிக்கி எதுவு எடுக்கல
ஓ நேத்தி சண்டே நேத்தி எடுத்தீங்ளா
ஆமாங்க மேடம் நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிக்கனூ நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராட்டு இருக்கில்ல அது வந்து வாங்கிட்டோ ராட்டு வாங்கிகிட்டோ சிக்கன் செஞ்சோ வீட்ல
ஓ சேரிங்க சார் இப்ப இன்னிக்கி சாம்பாரோட முடிச்சாச்சு
ஆமா மேடம் இன்னிக்கி அவ்ளோதா மறுபிடியு அடுத்த வார தா எங்க மேடம் நேரோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே மாட்டேங்குது இப்பல்லா வந்து பாசொம்னா நம்ம அடுத்தடுத்து என்ன வேல அப்டின்ற மாரி தானே போய்கிட்ருக்கு
ஆமாங் சார் கண்டிப்பா
அது ஆனா சின்ன வயசுலல பாத்தீங்கனா அந்த மாரில நாங்க கெடயாது அந்த நேரோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போறது மட்டுதா வேலையா இருக்கு காலைல கெளம்புவோ திரும்பி சாய்ந்திரோ வருவோ வீட்டுக் வந்தொனே டி வி ல என்ன போட்றாங்கன் பாத்துகிட்ருப்போ அதுவு குறிப்பா வந்து நாலா பாத்தீங்கனா காட் டுன் டருக்குதா பாப்பே நீங்க
ஆமாங் சார் அந்த பள்ளி பருவத்துலலா பாத்தீங்னா நம்புள்கு எந்த வேலையுமே இருக்காது மோஸ்ட்டா டி விய போட்டுடு டு அந்த பொம்ம படோ பாத்திட்டு அது மாத்ரியே தா நாட்கள் கழியு நீங்க என்னென்ன கார்ட்டூன்லா சார் பாப்பீங்க
நா பாத்த கார்ட்டூன்ல வந்து பாத்தீங்கனா இந்த டாமண்ஜெரி ஜானி பிரபோ அப்றோ பாப்பாய் த சிய்லர்மேன் பவர் பாப்கேர்ள்ஸ் இந்த மாரி வந்து கார்ட்டூன் நெட்வெர்குல போடுவானுங்க அப்றோ மிஸ்டர் பீன் வந்து பாத் பாத்தீங்கனா அப்பெல்லா வந்து இந்த போகோ சேனல்னு ஒண்ணு இருந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கனா மிஸ்டர் பீனோட அந்த ஒரிஜினல் இந்த எபிசோட்ஸ்லா போட்டுட்ருந்தாங்க அதெலா எனக்கு ரொம்ப புடிக்கு நா வந்து அவரோட ஒரு தீவிரமான ஒரு அ ரசிகன் மிஸ்டர் பீனோட ரசிகன் நானு நீங்க நீங்க பாத்
ஆமாங் சார் போகோலா இப்ப இல்லயா மிஸ்டர் பீன்லா நைட் நைட் அந்த ஒரிஜினல் இதே போடுவாங்க நானு அதல பாத் திர்க்க சார்
ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம் அதெல்லா அவர் வந்து பேசவே மாட்டாரு வெறும் மியூசிக் மட்டுந்தா இருக்கு
ஆமா சார் அந்த ஆக் ஷன்லே நம்புளுக் அந்த அளவுக்கு ஒரு காமெடியா நல்லா ரசிச்சு நம்ப பாக்ற அளவுக்கு ரொம்ப ஒரு மாரி என்டர்டெயின்மெண்டாருக்கு
ஆமா மேடம் இப்ப இப்ப அதுக்கிலா நேரமே கெடைக்க மாட்டேங்குது இப்பலா எதுக்குமே நேர எனக்கு கெடைக்க மாட்டேங்குது
ஆமாங் சார் அந்த பள்ளி பருவத்துல இந்த எந்த ஒரு வேலயு இல்லாம ஃப்ரீயா இது மாரி நம்ம டி வி எல்லா பாத்துக்கிட்டு அதுல அதா நடிப் அது ஆக் க்ஷன்லே வந்துட்டு நம்ப அந்த அளவுக்கு ஒரு மாரி சந்தோஷப்பட்ற மாதிரி அவர் நடி கிறதுலந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபேவ்ரைடான ஒரு கார்ட்டூனா இருந்தது அந்த பொம்மையில வரது பாத்தீங்னா அதுமே நல்லா சூப்பரா இருக்கு அவரு ரியலா நடிச்சிருக்கறத அது நைட் டேம்ல தானே சார் போடுவாங்க
கரெக்ட சொன்னீங்க மேடம் நைட்டு நேரந்தா போடுவாங்க ஒரு ஏழ்ரைக் மேல போடுவாங்கன் நெனைக்கிற
ஆமாங் சார் நம்ப அந்த ஹோம் ஒர்க்லா முடிச்சிட்டு நைட்டு தூங்கறதிக் முன்னாடி சாப்டுட்டு அழகா படுத்துக்கிட்டு அதெல்லா பாத்துட்டு அப்டியே தூங்குவோ பட் இப்ப எதுக்குமே நேரமே இல்லாம இப்பிடி ஏ தா சார் போய்ட்டு இருக்கு
நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்ம மேடம் அது மட்டு இல்லாம நாலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம ஊர ஈபத்திதா எனக்கெல்லா தெரியு நம்ம ஊரு நம்ம இந்தியாவ பத்தி ஓரளவு தெரியு நம்ம சவுத் இந்தியா தமிழ்நாடுன்னு வெச்சுகங்களே ஆனா அந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்னு அந்த மார்ல்லா இருக்காங்க அப்டின்ற விஷ்யமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோ மூலமா தா எனக்கு தெரியு மனிதர்கள் தெனக்கும் கோட்டு போடுவாங்கன்றத அந்த ஷோ பாத்துதா நா தெருஞ்சுக்கிட்டேனா பாத்துகங்களே
ஓ அப்டிங்களா சகே ம்
இந்த மாரி சில புது புது விஷயங்கள்லா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து தெருஞ்சுக்கலா இந்த டாம் அன் ஜெரில வந்து பாத் த்தீங்கன்னா வந்து அந்த பூனைக்கி பேரு வந்து பாத்தீங்கன்னா முழு பேரே வந்து தாமஸ் அப்டிங்கறதே நா ரொம்ப வர்ஷொங்கழிச்சுதா தெருஞ்சுகிட்டே டாம் கெடையாதா அதோட பேரு தாமஸ் அ தா டாமு டாமுன்னு சொல்லி கூப்புட்றாங்களா உங்களுக்கு தெரியுங்களா அது
ஓ அப்டியா சார் இப்ப நீங்க சொல்லி தா தெரியுது எனக்கே ஆ ஆனா இப்ப அந்த டாமஞ்செரி புடி க்காதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க சார் மோஸ்டா எல்லாருக்குமே இந்த டாமஞ்ஜெரி நம்ம சின்ன பிள்ளெகல இருந்து செரி அடல்ட் வரைக்கு எல்லாருமே விரும்பி பாக்ககூடிய ஒரு காட் டூன்னா அது கண்டிப்பா தாமஞ்ஜெரியா தான் இருக்கு பட் நம்மளுக்கு இப்பதா டைமே இரு இருக்க மாட்டேங்குது பாக்றதுக்கே அப்பெல்லா பாத்தீங்கன்னா டைம் அவ்ளோ இருக்கு ஒரு நாள் முச்சுடும் தாமஞ்ஜெரியே பாத்துட்டே இருப்போ அந்த அளவுக்கு போர் அடி டிக்காம அவ்ளோ ஒரு ஜாலியா போய்ட்டே இருக்கு இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா சுத்தமா டைமே இல்லாம போய்ட்டு இருக்கு இப்பெல்லா வந்துட்டு அந்த மொப நறையா ஆப் ச்ல வந்துட்டு அனிமேஷன் மூவி மாரி எடுக்குறாங்க சா அதுல நீங்க எதும் பாப்பீங்களா
இப்ப இந்த அனிமேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நருட்டோ சொல்லுவாங்க டெட் நோட் டெத் நோட்ன்னு ஒன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து பாத்திருக்கே
ம் ஆமாங்க் சார் இப்ப நம்ம தமிழ் சினிமாவோட எடுத்துக்கிட்டாலு இதுலியு வந்துட்டு ஒரு நல்ல கருத்து உள்ளதா கார்ட்டுனாவே இருந்தாலு நல்ல ஒரு லாஸ்ட்ல அந்த கருத்துள்ள படமா நல்ல கொழந்தைங்களுக்கு நல்ல ஒரு செயல சொல்ற மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க அத வந்து ட குழந்தைங்களு நல்லா விரும்பி பாக்கறாங்க நம்மள மாரி பெரியவங்களோ குழந்தைங்களோட சேந்துட்டு பாக்கற மாதிரி அது மாதிரில்லா நல்ல ஒரு நல்ல படமா எடுத்திர்க்காங்க நல்லா கருத்துள்ள படமா முடியுது முடியிற நேரத்துல எல்லா செரி நம்பளு கொழந்தெங்க தா விரும்பி பாக்குறாங்கனு இல்லாம நம்மளு அத ஒரு ஆர்வமா பாக்ற அளவுக்கு படொ நல்லா எடுத்திருக்காங்க
கரக்ட் மேடம் நீங்க சொன்னது அந்த கருத்த எடுத்திருக்றது பாத்தீங்கன்னா அதுதா ரொம்ப கரக்ட்டு எனா குறிப்பா அந்த நருட்டோ அப்டின்ற அந்த ஒரு அனிமேஷின்ஸ் வெப்சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ நல்லா காம்ச்சிருக்காங்க எனக்கு அது ரொம்ப புடுச்சிருந்துச்சு உண்மையாலுமே நீங்க எதும் பாத்திருக்கீங்களா இந்த மாரி
ஆ நானுமே வந்துட்டு இப்ப இந்த ஸ்வாப்பு அப்டின்ட்டு நறையா மூவி வந்திருந்துது இப்ப பாத்தீங்ன்னா இந்த ஆ எக்ஸாம் முடிஞ்சு லீவுக்கு எங்க வீட்டுக்கு பாத்தீங்ன்னா அந்த பசங்க குட்டி பசங்க எல்லா நறையா பேரு வந்திருந்தாங்க அவ்ங்கள எல்லா வெச்சுட்டு சேந்து பாக்கறப்ப ஃபர்ஸ்ட்டு பாக்கற ப்ப அனிமேஷன் மூவில்லா நம்பளுக்கு எங்க பாக்க டைம் இருக்கு அப்டின்னு நனச்சே பட் அந்த தம்பிங்க பசங்க கூட ல்லா சேந்து பாக்கறப்பதா தெரியுது இவ்ளோவ் ஒரு அனிமேஷன் மூவிலு இப்பிடி நல்ல கருத்துள்ள படமல்லா இருக் க்கா அப்டின்ட்டு அதுலேந்து அதுக்கப்றோ இன்னொரு ரெண்டு மூணு படோ அனிமேஷன்லயே பாக்குற மாதிரி இருந்துது அந்த அளவுக்கு நல்ல ஒரு நல்லா இருக்கு அனமேஷன் மூவினு நல்ல கருத்துள்ளதா எடுக்குறாங்க நம்ம என்ன சும்மா ஒரு பொம்மைய தான காட் றாங்க அப்டின்னு நெனைச்சிட்டு இருப்போ பட் பாத்திங்ன்னா நல்லா இருக்கு அனிமேஷன் மூவி எல்லா இப்ப வரதெல்லா நானுமே இவ்ளோ நாள் கழிச்சு இப்ப இந்த லீவுல பசங்க வரப்பதா இது வரைக்குனா தமிழ் படோ அது மாதிரி இங்கிலீஷ் அது மாதிரி மலையாள மூவி அந்த டிரான்ஸ்லேட் உள்ளது அது மாரி பாத்துட்டு இருந்தே பட் தம்பி பசங்க எல்லா வந்தோனே பாக்றப்பதா தெரியுது அனிமேஷன்லியு இப்டி ஒரு கருத்துள்ள மூவி எல்லா இருக்கு சரி இனிமே இதெல்லாமு நம்ம பாக்லா அப்டின்ட்டு இப்பதா நா நானுமே முடிவு எடுத்ருக்க
சூப்பர் மேடம் அப்ப நீங்க கண்டிப்பா நருட்டோ ஃபுல்லா பாத்ருங்க நா அத உங்களுக்கு இப்பயே நா சொல்லிட்றே அது மட்டு இல்ல நீங்க மலையாளம் படனு சொன்னீங்கல்ல
ஆமா
நீங்க உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு மலையாள படோ நீங்க பாத்தது என்ன
அப்டி எதுவு ஞாபகோ இல்லையே சார் உங்களுக்கு எதுவு நீங்க பாத்தது எது தெரிஞ்சா சொல்லுங்க
நா எனக்கு சமயம் அ கரெக்டா பாத்திங்ன்னா துல்கர் சல்மான் அவர்ல்லா நடிக்க வந்ததுக்கு அப்றோ தா நா நறைய மலையாளப் படம் பாக்க ஆரம்ச்ச அதுக்கு முன்னாடில்லா அந்த அளவுக்கு பாத்த மாரி எனக்கு ஞாபகோ இல்ல அதுல வந்து பாத்திங்ன்னா விக்ரம் ஆதித்யன் அப்டின்னு ஒரு படோ இருக்கு
அ சொல்லுங்க
அந்த விக்ரமாதித்தன் படதா வந்து பாத்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படோ அது வந்து நா வந்து இது ஒரு காலேஜ் பருவங்கள்ல பாத்த நேரோ அது எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு
ஆமாங் சார் இப்ப தமிழ்ல பா க்றத விட நறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த மலையாளத்திலையு டிரான்ஸ்லேட் பண்ணி அது மாதிரியு நறைய பேர் பாத்துட்ருக்காங்க இல்ல மலையாள மூவியாவே இருந்தாலே அந்த ஆக்ஷனே நம்ளுக்கு எல்லாமே புரியுது பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு அப்டின்ட்டு இப்ப அ நறைய மக்கள் வந்துட்டு இது மாதிரி லாங்குவேஜ்ஜே தெரியிலனாலு இந்த தெலுங்குல உள்ள மூவிஸ் கா கன்னடம் அது மாதிரி உள்ளதெல்லா எல்லாருமே இப்ப விரும்பி பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுதா எனக்கு ஞாபகோ இல்ல பட் நானுமே இந்த மாதிரி வேற மொழியா இருந்தாலு அத நானுமே பாத்ருக்கே பட் நீங்க கேக்குறப்ப எனக்கு ஞாபகோ இல்ல நா ஞாபகோ வரப்ப சொல்றே
கண்டிப்பா மேடம் அது மட்டு இல்ல நம்ம இவுரு நடிச்ச படோ எனக்கு இன்னொன்னு ஒண்ணு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அவரு வந்து பார்த்திங்கன்னா சுஷாந்த் சிங்கு அவுரு வந்து பாத்திங்கன்னா பர்பி அப்டின்னு ஒரு படோ நடிச்சிருப்பாப்புல ரோ அதுல வந்து பாத்திங்ன்னா அவரு பேச மாட்டாரு அவ்ளோவா ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு அவரோட ஆக் ஆக்ட்டிங் வந்து பாத்திங்ன்னா ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து ஒரு ஹிந்தி படோ
அந்த மூவி நேம் என்னதுங்க சார்
பர்ஃவி
பர்ஃவி ஓகேங் சார் நா அதையு பாக்குற எப்டி இருக்குன்னு
கண்டிப்பா ஏன்னா அதுல வந்து பாத்திங்கன்னா அவரு வந்து ஒரு ஊமையா நடிச்சிருப்பாப்புல அதனால டயலாக் எதுவுருக் காது முழுக்க முழுக்க நறைய அந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அது ரொம்ப அழகா போட்ருப்பாங்க மியூசிக்லா நல்லாருக்கு
ஓ அப்ப நா கண்டிப்பா பாக்குறே சார் எனக் இந்த மாத்ரி மூவில்லா ரொம் பாக்கற்துக்கு ரொம்ப புடிக்கு நா கண்டிப்பா பாக்குறெ
அந்த மாரி சில இந்த மாரி படங்கள் நீங்க எது பாத்தாலு எனக்கு சொல்லுங்க மேடம்
அ கண்டிப்பா சொல்றெ சார் அப்றோ ஈவ்னிங் எதுவு டீ குடிக்கிறது அது மாரிலா எது பழ க்கோ வச்சிருக்கீங்ளா இல்ல டயட் கண்ட்ரோல் பண்றது அது மாரி மெயின்டெய்ன் பண்ணிட்ருக்கீங்ளா
நா டயட் கண்ட்ரோல் பண்ணிட்டு தாருக்கே ஆனா அதுக்குன்ட்டு ஈவ்னிங் டீ குடிக்கிறதெல்லா நிறுத்தல நா வந்து டீ ல வந்து பாத்தீங்கன்னா சக்கர இல்லாம குடிச்சுக்கிறே அவ்ளதா
ஓ அது எப்டிங் சார் இஞ்சி டீ அது மாரி உங்களுக்கு புடிக்குமா இல்ல அந்த மசாலா டீ அந்த பட்ட ஏலக்கா அது மார்லா போட்டு குடிப்பாங்ளே அதுல உங்களுக்கு எந்த டீ ரொம்ப புடிக்கு
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி டீ தா வந்து கொஞ்சோ புடிக்கு ஏனா இஞ்சி வந்து சாப்ட்டோ அப்டின்னா கொஞ்சோ நல்லா டைஜிஷன்க்கு கொஞ்சோ நல்லாய்டு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நா இஞ்சி டீ தா கொஞ்சோ விரும்பி சாப்புட்றது
ஓ செரிங்க சார் அப்ப இஞ்சி டீ குடிக்கிறப்ப அந்த சுகர் இல்லாம இருக்றப்ப நம்ளுக்கு அந்த காரோ இன்னு தொண்டை க்கி நல்ல இதமாருக்கு நெனைக்கிறே அப்டிங்ளா
ஆமா ஆனா இந்த டீ தூளோட அந்த இஞ்சியு கொஞ்சோ நல்லா கரெக்ட்டான அந்த ஒரு ரேஷியோ வந்து என்ன க்காது ஒரு நாள் மாட்டு வீட்ல நாங்க போட்றப்போ அன்னக்கி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராருக்கு
ம் ம் வேற இந்த டயட் கண்ட்ரோலுக்கு இந்த மல்லி அந்த சீரகம் அது மார்லா கொதிக்க வச்சு குடி ப்பாங்ள சார் அதுல நீங்க எந்த வாட்ரு ஃபாலோ பண்ணி குடிச்சிட்ருக்கீங்க அது எப்டி எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்லாமா எது மாரி நீங்க எடுத்துக்கிறீங்கன் சொல்றீங்ளா
எது டீ கேக்றீங்ளா
இல்ல இந்த தொப்ப கொறைரது அது மார்லா பாத்தீங்கன்னா எல்லாரு அந்த மல்லி தண்ணிய கொதிக்க வச்சு குடிக்கிறது அந்த சீரகோ கொதிக்க வச்சு குடிக்கிறது அது மாரி பண்றாங்கள்ல
ஆ சீரக தண்ணியா ஆ அது அது வந்து பா த்தீங்கன்னா என்னைக்காவ்து தொண்ட வலி இருக்கு தொண்ட ரொம்ப சளி புடிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ட வலி வரு அந்த மாரி நேரத்துல சீரக தண்ணி வந்து நா குடிப்பே நா அந்த மாரிதா குடிப்பே தனியா உடல் எடை உடல் எடைய கொறைக்கிறதுக்காக அந்த மாரி குடிச்சதில்லை
ஓ செரிங்க சார்
கண்டிப்பா மேடம் நீங்க இத பத்தி எனக்கு நறைய விஷ்யோ சொல்லுங்க ஆனா நா உங்ளுக்கு அப்றமேட்டு கால் பண்றே ஏனா இப்ப நா இன்னு கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு வேல வந்துருச்சு நா கெளம்பனு நாம அப்றோ இத பத்தி கண்டிப்பா பேசலா ஓகே மேடம் நன்றி வச்சுட்டுங்ளா
ம்
ஓகே மேடம்